டா என்ன பண்ற
நா வந்து சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண் றீங்க
து இப்போ நைட் ஸ்கின் கேர் என்ன பண்லா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கன்
அப்படியா நீங்களு ஸ்கின் கேர்ல பண்ணுவீங்ளா
இப்போ இப்போ வர்ர சுச்சுவேஷன்ல இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல கண்டிப்பா எல்லாருமே ஸ்கின் கேர் பண்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆயிருச்சு
ஆஹ் அதுதா நானு ஸ்கின் கேர்லா பயங்கரமா பண்ணுவ ரொம்ப கேர் பண்ணிப்பே ஃபேஸ
ஆமா ஆமா ஏனா இப்ப ரொம்ப வெளிய போனா டஸ்ட் அப்புறொ அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்கிரீன் மஸ்ட்
அதுதா அதுதா ரொம்ப மஸ்ட்டு நா வந்து சன்ஸ்கிரீன் எனக்கு செட்டே ஆகாது எனக்கு சென்சிடிவ் ஸ்கின்னால ஃபுல்லா நேச்சுரல் இங்கிரீடியண்ட்ஸ் மட் டுந்தா யூஸ் பண்ணுவ
அப்படியா ஆலோவேரோ அந்த மாரி
ஆஹ் ஆழவேறா ஆயில் ஒயிட்டு அப்புறம் பச்சை பயிரு கில்ல அது வீட்லயே கிரைண்ட் பண்ணி வெச்சுப்ப பச்சை பயிறு வெந்தயம் பூலாக்கிழங்கு ப்ச் அதெல்லா கிரீன் பண்ணி பச்ச பயிறு ஆஹ அப்புறம் வந்து வெந்தயம் பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க அது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கு அது அதெல்லா வந்து போட்டு ப்ச் அஹ் இங்க பக்கத்துல ரைஸ் மில் இருக்கு அங்க குடுத்து நா கிரைண்ட் பண்ணி வெச்சு பெஸிஸ்
ஓ சோப்பு போட மாட்டியா
க்கு வந்து பேபி சோப்பு இருக்கல்ல அது
ஆமா ஓகே ஓகேடா
அது வந்து டெய்லி மார்னிங் இல்லைன்னா வெளியே போயிட்டு வந்தக்கப்புறம் யூஸ் பண்ணுவே டேனா இருக்கும் போது நம்மளுக்கு பேஸ் டல்லா இருக்கும்னு தோணு பாத்தீங்களா அப்ப வந்து அது போடுவே நானு
ஓ நானும் அவ்வளோல்ல யூஸ் பண்ண மாட்டான்டா லிப்பாம் லிப்பாம்ம் யூஸ் பண்ண மாட்டான் லிப்பாம்க்கு பதில பட்டர் யூஸ் பண்ணி ப்பே நைட் எ எவரி நைட் வந்து பட்டரு போட்ருவே அதுக்கப்புறம் வந்து சீரம்லாம் யூஸ் பண்ண மாட்டே. நைட்வந்து பேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புற சன்ஸ்க்ரீன் மட்டும்தா வச்சுிருக்கேன் சன்ஸ்கிரீனு ஒரு ஃபேஸ் வாஷு அதுக்கப்புற வந்து நைட் டையம்ல என்ன பண்ணுவேனா அந்த மஞ்சள் இருக்குல அந்த என்ன சொல்லுவாங்க வரலி மஞ்சள் ன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மஞ்சள் அந்த பொங்கல் அப்பல்லா கட்டுவாங்க அந்த மஞ்சளு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கூட வந்து ஆரஞ்சு தோலு
ஆஹ்
அதத் அத அதது அதது ரெண்டும் மட்டும் போட்டு அரைச்சு வச்சுப்பேன் அது கூூட தயிரோ மில்கோ ஹனியோ அந்த மாரி மிக்ஸ் பண்ணி போட்டு தா எவ்ரி நைட் அது போட்டுப்பேன் அப்புறம் மார்னிங் மார்னிங் கண்டிப் ப்ப ஆலவேராஃப்ரெஷ் ஆலவேரா பண்ணி அது போட்டுக்கிறது அ அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ்கெல்லாம் பொட்டேட்டோவை ஜூஸ் பண்ணி காட்டன்ல வச்சு வச்சுக்கிறது
ஆஹ் நா வந்து எனக்கு என்னவேன்னா மார்னிங் எழுந்திரிச்சுட்டு அஹ் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்ல அதை பேஸ்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு அஹ் ஒரு டவல் எனக்குன்னு தனிய ஒரு டவல் வச்சுப்பே அந்த டவல் வச்சு தொடச்சுப்பே தொடடைச்சிட்டு பின்ன சும்மா எப்பயும் போல பண்ணிட்டு போ எதாவது ஃபேஸுக்கு போகணு தோணுச்சன்னா ஆலவரா ஜெல் எடுத்து அப்ளை பண்ணுவேன் இல்லைன்னா ஆலோவரா ஜெல்லு மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதே அந்த பச்சை பைச அந்த பவுடர் அந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணி பேஷ் போடுவே இல்ன்னா ஒரு ஒரு டைம் எக் ஒயிட் மிக்ஸ் பண்ணி போடுவேன் இல்லைன்னா இன்னி ஒரு டைம் வந்து லெமன் இருக்கும் பத்தீங் லா அந்த லெமனும் அந்த பவுடரும் மிக்ஸ் பண்ணி போட்டா செம ரிசல்ட் கொடுக்கும் பேஸு இருக்க
அப்படியா நா வந்து சும்மா அந்த லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா அத அத மாரி தா போடுவே பட் அந்த மாரி பவுட்ரு கூட மிக்ஸ் பண்ணி போட்டதில்ல இனிமல் ட்ரை பண்ணி பாக்கற
உம் நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலா நமளுக்கு வேணுங்கறப்போ ஒன் ஸ்பூன் எடுத்து கர்டு இல்லன்னா மில்க் அந்த மாரி நம்ம மிக் மிக்ஸ் பண்ணி எ ஃபேசுக்கு அப்ளை
வெறு இந்த மூனு இன்கிரீடியன்ஸ் மட்டுநாதா போட் ட
ஆஹ் ஆமா பச்ச பயிரு தா அதிக அஹ் வெந்தயம் வந்து கா அதுக்கு தகுந்த மாரி போட்டுக்கனு கம்மியா வெந்தயம், பூழாங்கழங்கள்ள கம்மியா
ஓ இப்போ கா கிலோ பச்ச பயிர்னா நூறு கிராம் ஒரு அம்பது கிராம் வெந்தயம் அம்பது கிராம் பூலாங்கழ
ஆஹ் அந்த மார்
ஓகே ஓகே ஓகே
அந்த மாரி நம்ம போட்டு வச் க்கணு போட்டு எப்ப வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்லா
ஆமாமா ஏன்னா இப்பம் கொழந்தைகளுக் க்கள அப்படித்தான யூஸ் பண்ணுவாங் க
துதா
அந்த மாரிதா நம்ளு இனியெல்லா யூஸ் பண்ணுன் நெனைக்கிறே ஏன்னா இப்ப எல்லாருமே இப்ப ஒரு சன்ஸ்கிரீன் வாங்குனுனா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹன்ட்ரட்
ஆமா எனக்கு சன்ஸ்கிரீன் கூட நா இப்ப ரீசன்டா வாங்குனே அது போட்டு செட் ட்டே ஆவல என் ஃபேசுக்கு அது அப்டியே இருக்கு வீட்ல வேற திட்டு வாங்கிட்டுருக்கே இவ்ளோ காசு குடுத்து வேற வாங்கி வச்சிருக்க அப்படின்னு
ஆமாமா இப்போ சீரம்ல யூஸ் பண்றது ப்ராப்ளம் இல்ல யூஸ் பண்ணா ஒரு ரிசல்டே குடுக்க மாட்டேங்கிது அது வேஸ்ட்டாதா போகுது அதுக்கு வந்து சும்மா நம்ம மஞ்சள் ஆலேவேரா போட்டாலே ரிசல்ட் குடுக்
அது ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் நேச்சர ருந்தனே நம்மளுக்கு வந்து சைடு் எஃபெக்ட்ஸ் எதுமே வராது இதுகூட சொல்ல முடியாது எப்ப சைடு எஃபெக்ட்ஸ் வரும் என்ன அதெல்லா வராது ஏன்னா இது போட்டாலே நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அது வாட்டுக்கிருக்கு
ஆமா சீரம்லாம் இப்ப யூஸ் பண்றதுக்கு நல்லாருக்கும் ப்பயூச்சர்ல வந்து நம்ம ஸ்கின்லா அப்டியே சுருக்கு சுருக்கா ஆயிரும்
ஆஹ் ஆமா அது உண்மதா அது அப்டி சொல்றது
அதுதா அதுதா இப்போ என்ன பண்றதோ இப்ப எல்லா எல்லாருமே இப்போ யார கேட்டாலும் பாய்ஸ் வரைக்குமே நா லிப்பாம் யூஸ் பண்றே சீரம் யூஸ் பண்றே ஹேர் வரைக்கு சீரம்ல்லாம் யூஸ் பண்றாங்க நாலா ஹேருக்கு வெறும் ஷாம்பூ இல்லன்னா அந்த அரப்பு பவுட்ரு சொல்லுவாங்க தெரியுமா அதுதா நா யூஸ் பண்ணுவே எவ்ரி வீக் வந்து சண்டே சண்டே அரப்பு பவுடர் அந்த சாப்பாடு வடிக்கிற தண்ணி இருக் குல்ல அதுக் கூட அந்த அரப்பு பவுட்ர மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம தலக்கி தேச்சா அது அதுவே நல்லா நொர மாரி வரு அத நல்லா தேச்சு நல்லா பச்சத் தண்ணியில குளிச் சோனா நம்ம ஹேர் அவ்ளோ இதா இருக்கு நம்ம சாம்ப்பு போட்றத விட இது நல்ல பெஸ்ட் டு ரிசல்ட்டு குடுக்கு
உம் கரெக்ட்தா
ம் அதுதா இப்ப எல்லாரு என்னங்கிறாங்க சாம்ப்பு கண்டிஷ்னரு சீரமு எது எந்ததுன்னே தெரியமாட்டிங்கிது
எல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யோ கேரட்டீன்லா பண்றாங்க எனக்கு அதல்லா புடிக்காது எனக்கு வந்து கேர்லி ஹேர் எனக்கு செம்ம கேர்லி செரிங்களா ஆனா எனக்கு வந்து நல்ல ஒரு சில்க் கி ஹேரா இருக்கொன் ஆசதா ஆனா அ மத் த கார்லி ஹேர் கம்ப்பேர் பண்றக்கு ஏ ஹேர் ரொம்ப நல்லா இருக்கு எதுமே பண்ணாமயே வெறு கு குளிக்கம் போது நா என்ன பண்ணுவேன்னா ஹேருக்கு வந்து எக் ஒயிட்ருக் க்குல எக் ஒயிட்டு கோக் கனட் ஆயிலு நல்லா பீட் பண்ணி அத வந்து அ ஆ ஹேருக்கு நல்லா ரூட்ல ஃபுல் ஹேர் ஃபுல்லா அப்ளே பண்ணி ஒரு ஹாஃப்னவர் ஒன் ஹார் ஹேருக்கு விட்ருவ விட்டுட்டு ஹிமாலயா ஷாம்ப் போட்டுதா குளிப்பே நா ஹேர் அப்டியே சாஃப்ட்டா இருக்கும் வேற எதுமே தேவல்ல இது மட்டு தா போடுவ
ஓஹோ ஓகே ஓகேடா நா வந்து உம் உம்
அதே வந்து நார்மலா கேர்ள்ஸாய் நின்னுக்கு இந்த இப்பல்லா கேர்லி க்ரீமு அ
ஆஹ் எல்லாருமே இப்ப ப்ளோ ட்ரையி ட்ரையரு ஹீட்ரு எ என்னென்னமோ யூஸ் பண்ணி அந்த ஹேர்லா ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருது ஃபஸ்ட்டெல்லா யாரு பார்லர் போய் ஹேர் கட் பண்ணுவா சொல்லு வீட்லயே எல்லாரு ஹேர் கட் பண்ணிரு வாங்க அம்மா கிட்ட அக்கா கிட்ட இப்ப எல்லாரும் பார்லர் போய் ஹேர் கட் பண்றது அது அதுக்கப்பறோ வளரவே மாட்டிங்கிது
ஆ ஆமா அரு ஹேர்ல கை மட் ட்டு வச்சுட்டா போது அவ்ளோதா முடிஞ்சு
ஐயோ ஆமா அது வந்து நம்ம ஒரு டைம் அந்த ஒரு ஹேர் கட் பண்ணி தப்பு பண்ணிட்டோனா அதுக்கப்புறோ அது என்ன பண்ணாலு சரிய ஆாகமாட்டீங்க வளர மாட்டேங்கிது
ன்னாலு வளரமாட்டிக்கிறாங்க கஷ்டமாருக்கு
மா இப்போ நம்மளுக்கு வந்து சும்மா நம் நம்ம வீட்ல இருக்காங்க வெட்னாங்கன்னா டக்குன்னு வளர்ந்துருது
உம்
வேற யாராவது வெட்னாங்கன்னா அது வளரவே மாட்டிங்கிது ம் மேபி அவுங்க யூஸ் பண்ற ஷேம்பூவா இல்ல வந்து ட்ரையர்லா யூஸ் பண்ணி ஹீட் ப்ரொடக்ஷன்லா குடுக்குறனால என்னென்னு தெரியமாட்டேங்
உம் இப்ப இருக்கரதெல்லா பாத்தீங்னா ஹேர் கட் பண்றக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அஞ்சாயிருவா வருஷ வருஷோ அப்புடி பண்றதுக்கு ஹேர் கரட்டிங்கு என்னமென்னமோ வந்துருக்கு எங்க அம்மாடலா சொன்னா தலையில கை வெச்சா உன் வெட்டீருவேன்ட்டாங்க ஐயோ நம்ம அமைதியா இருந்துக்
ஆமா ஆமா இப்ப என்ன இவ் இப்ப எதுனாலு இப்ப நெயில் பாலிஷ் அடிக்க போணுன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்கறாங்க அது நம்மளா வீட்ல அடிச்சிட்டு இருப்போ நெயில் பாலிஷ் அடிக்க போணுன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்கறாங்க அப்டே வெட்னாலே பொ அமௌண்ட் அதிக் அதிகமாயிருச்சு
அது தா எல்லாமே ரேட் அதிகமாயிருச்சு இஷ்டத்துக்கு அ அத பண்றாங்க இத பண்றாங்க பியூட்டிசியனு வந்து அந்த பியூட்டிசியன் போய் ப்ரைட் ப்ரைட்ஸு சொல்லி அதுக்கு ஆ இப்போ மேக் கப்க்கு அவ்ளோ காசு வாங்கறாங்க
ஐயோ ஆமா ஃபர்ஸ்ட்ல்லா எல்லா பவுடரு பூசிட்டு மஞ்சள் வெச்சுட்டு பொட்டு வெச்சுட்டு மை பொட்டுதா போடுவாங்க இப்ப என்னடானா அந்த க்ரீம் இந்த க் க்ரீம்னு அதெல்லா போட்டா அந்த அது வந்து நம்ம மூஞ்சவே ஒரு மாதிரி கெடுத்துருது ஆனா அதெல்லா அவுங்க நல்லா இருக்குன்னு நெனைச்சுக்கறாங்க
ஆஹ் அதுதா எனக்கு அந்த பவுடர் காம்பக்ட் நா ஒரு ஒரு ஏஜ்ல நா போட்டுட்டு தா இருந்தே அப்புடியே மாறிடுச்சு காலேஜ்லா போனக்கப்புறோ எனக்கு பவுடரே பிடிக்காம ஆயிடுச்சு இன்னொன்னு என் ஃபேஷ்க்கு செட் ஆகல ரொம்ப சென்சிடிவ் ஆனனால பவுடர் போடறதே விட்டுட்டே வெறு ஐ லைனர் அது ஃபேஸஸ்கனடா ஐலைனர்தா யூஸ் பண்ணுவே அது வந்து வாட்டர் புரூஃப்னால லை இப்டி தேய்ச்சா போயிரு அதனால ஃபேஸஸ்கனடா ஐலைனரு தேஹா லிப் பாம் இருக்குல்ல அதுதா யூஸ் பண்ணுவே சம் டைம்ஸ் வந்து நைட் தூங்கும் போது பீட்ரூட் இருக்கு பாத்தீங்களா பிளாக்கா கொஞ் கொஞ்ச ரொம்போ அந்த டஸ்ட்டுக்கு எல்லா ஒதடு பிளாக் ஆயிச்சி இப்ப காஃபி டீ குடிச்சனால அதனால என்ன பண்ணேன்னா வெறும் ஆஹ் பீட்ரூட் இருக்குல்லா அது வாங்கி வச்சுக்கிட்டு ஊட்டி பீட்ரூட் அது டெய்லி ஒரு கவர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பே ஃபிரிட்ஜ்ல நைட் தூங்கும்போது மட்டு ஆஹ் இ நைஃப் கத்தி வச்சு அந்த சாறு எடுத்து ஒதட்ல அப்ளை பண்ணிப்பே அப்டியே மெருன் கலர்ல இருக்கு ஒதடு அப்டியே லிப்ஸ்டிக் போட்ட மாரி அப்டியே தூங்கிருவே அது ரொம்ப நாள் நா கன்டினியூ பண்ணே பண்ணா என் லிப்ஸ அந்த பிளாக்கே போய் ஒரு மாரி
இதா ரெட் ஆயிருச்சு நா வந்து என்ன லி இப்ப பிக்மெண்ட் ஆனாலே நா பெ பட்டர் தாண்டா யூஸ் பண்ணுவே அது ஒரு டூ டேஸ் யூஸ் பண்ணாலே போது அப்டி ஒரு ரிசல்ட் குடுக்
ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கு பட்டரு நல்லா இரு பட்டரு அந்த பனி காலத்துல எல்லா ஒதடு வெடி ச்சு ரத்த வரு பாத்தீங்களா அப்பல்லா நா பட்டரு கீ இந்த மா மா நா யூஸ்
யூஸ் பண்ணுவே ஆமா லிப்பாம விட இது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு
ஆனா தெய்வாவோட லிப்பாம் ரொம்ப நேச்சுரலா இருக்
இந்நேச்சுரலா இருக்கு ஆஹ் ஆனா அவுங்களோட ப்ராடக்ஸ் ஃபுல்லாவே நேச்சுரல் தா அ அதுனால அவுங்க ஃபுல்லா அத அப்டியே கன்சிஸ்டன்சியா மெயின்
அதுதா அவுங்களோட ஷாம்பூ ட்ரை பண்ணிப் பாருங்க சோயா அ ஆஹ இது கண்டிஷ்னர் ரொம்ப நல்லாருக் க்கு சொன்னாங்க நா இனி வாங்கல வாங்கணுனு சொல்லியிருக்கே சேரி பாப்போ சேரி இங் இங்க என்ன சொல்றாங்கன்னா இதுவே போடு இதுவே ஒனக்கு நல்லா இருக்கு வேற ட்ரை பண்ணி அது ஒனக்கு முடிக்கொட் ட்டு அப்டின்றாங்க இப்பல்லா முடி சின்ன வயசுல எங்கருந்துச்சு தெரியுமா இப்ப அப்டியே முடியே கொட்டி ச்சு விட்டா வருங்காலத்துல விக்குதா வக்கணுனு நெனக்கிறே
டருந்து நானு நெறைய ஸ்கின் கேர் ஹேர் கேர்ல்லா கத்துட்டே எனக்கு கொஞ்சோ ஒர்க் இருக்கு நா வச்சிரு
ஆ ஓகே வக்கிறே பாய்